அ வணக்கம் ம் ம் நல்லாருக்கீங்களா
ஆ நீங்க
ஆ சாப்ட சாப்ட
என்ன சாப்டீங்க
நானா இட்லி சாப்ட நீங்க இட்லி தா டெய்லியு என்ன பண்றது
நீங்க தோச
அத போட்டே சாவடிக்கிரான் ம் புரியல
இட்லிக்கு தொட்டுக்க
ஆ இது வேர்கடலை சட்னி
ஆ
நீங்க என்னா சாப்பிட்டிங்க
இட்லி பொடி அதாவது தோசைக்கு தொட்டி இரு இட்லி பொடி
ஏன் அது காமல் வெஷம் புடிக்குமா என்ன
இல்ல செய்யல எதுவுமே இட்லி பொடி சாப்பிடுங்கன்ட்டாங்க
ஓ எதனால அப்டி ரெடி சாப்பிட் இருப்பீங்களா
ஆ
ரெண்டு தோசை சாப்ட்டு இருப்பீங்களா
ரெண்டு தோச ஆமா
ஆ அதான் வேற ஏதாவது சிக்கன் மட்டன் ஏதாச்சும் இருந்தா பரவாயில்ல
ம்
ம் நேத்து என்ன மெசேஜ் பண்ணிருக்கீங்க போல
ஆமா அப்படிங்களா நான் மெசேஜ் போட்டு நான் போன் எங்க தூக்கி போட்டு நினைக்கிறேன்
ஃபோன் துக்கி போட்டீங்களா
போன்தான் எங்கயோ சார்ஜ் போட்டோனா இல்லன்னா பண்ணேன்னு தெர்ல அதுக்கப்புறம் ஆப்பும் மறந்துட் தெர்ல
ஓ செரி செரி
ம்
நான் விளையாட போயிட்டேன் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன் விளையாட விளையாடிட்டு இருக்கும் போது மழை வேற வந்துச்சா நாசமா போச்சலாம்
ம்
அப்புறம் என்ன பண்ணாங்க அது டீம் காசு இருந்த தனியா இருந்துச்சு அத வச்சு சரி அந்த கிளைமேட்ல சாப்பிட போலா அப்டின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோ
உம்
சாப்ட போயிட்டு நல்லா ஏழு மணிக்கு வந்தோ வீட்டுக்கு வந்துட்டு ப்ரஷ் அப் ஆய்ட்டு
உம்
மெசேஜ் அப்போ பாத்தே சரி நீங்க பண்ணிருந்தீங்க ஓ எனக்கு வந் இப்போ சண்ட
உம் என்னாச்சு
அதுவா நேத்து வந்து மோயி நா வந்து அவங் கால் பண்ணு போது மூவி பாத்துட்டு இருக்கே டிஸ்ட்பாது அப்டின் சொல்ட்டனா
ஆ
அவுங்க வந்து அப்றோ காலே பண்ணல அவுங்க வெயிட் பண்ண ஆஹ மூவி டவுன்லோட் பண்ணிட்டு வரே வெயிட் பண்ணுங்க அப்டின்னு நா சொல்ட்டே
ஆ
அப்றோ நா காலே பண்ணல மரந்த அவுங்க பண்ணிட்டு இருக்காங்க போல எனக்கு தெரியாது
ஆ சண்டயாயிச்சு
ஆமா சண்டே ஆயிச்சா அப்டியே கொஞ்ச ஓ பேசவே இல்லயா கொஞ்சோ நேரோ அப்டியே அப்றோ நா வெளயாட எங்காச்சு போலான்னா சொல்லிட்டு போயிடுவே ஃபோன் பண்ணிங்க சரி வெளயாட போறே அப்டின்னு சொல்ட்டு சொல்லிட்டு நா போயிட்டே
ஆ
போயிட்டு ஏழு மணிக்கு வந்து கால் பண்றே நா மூவி பக்க வரா அவுங்க ரிவெஞ்ச் இது
ஹ
அவதா பாருமச்சி அப்ப ஆரம்பிச்சது சண்ட என்ன போயிட்டு இருக்கு டேட்பட்ட பிளாக் பண்ணிடு ஆ எல்லாத்துலயோ
ஒ பிளாக்கா இதுக்கேவா
ஆமா டென்ஷ்னாய்டாங்க போல்டு
நீங்க பிளாக் பண்டிங்களா அத அவ
இல்ல இல்ல அவுங்க அவுங் பன்னாங்க நேத்து நைட்டு பண்ணாங்க ஆக்ச்வலா
இது மாரி ஒன்னு ஒரு தரவ கூட நா பண்ணதில்ல தெரியுமா இது மாரிலா
அய்யையோ அப்டியா
ஆமா நா இதுவரயு பிளாக் பண்ணதே இல்ல
ஓ
நா வந்து எப்டி சொமா தலைவனு கொசரோ வெயிட் பண்ணிட்ருப்பே
டைம் பதிவி பன்ட்ருக்கே
ஆ
புரில
அதாவது அவனுக்கொசோ நா வெயிட் பண்ணின் இருப்பே
ஓ
அவே மூணு மணிக்கு வொருதரவ வந்து ஃபோன் பண்ணிருந்தே இது மாரி எனக்கு ஒடம்பு முடியல கிளாஸ் அப்ப ஆ ஃபோன் பண்ணி இது மாரி ஏ நா வந்துட்றே அப்டின்னா எனக்கு ஒடம்பு முல்லடா தயவுச்செஞ்சு வாடா அப்டின்னே மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னவே எத்தன மணிக்கி தெரிமா என்ன இது இப்ப நா நால்ர மணிக்கு வந்துருச்சு ஆ நாளே முக்காலோ நால்ர மணிக்கு வந்தா ஆ வரல அப்போ கூட நா எறங்கி வன்ட்டே
ஓ
ஏ ஏனா நாலு நா ப்பத்துக்கு வந்து வேன் எடுத்துருவாங்கனு நா வன்ட்டே எறங்கி
ஓகே
அப்பறோ பாக் நோ டியூஃபார்ம் சைன் வாங்க போயிட்டா போல அங்கயே அலையா விட்டாங்க போல எதல்லா வந்தா அப்டியே மூஞ்சி திருப்பிக்கினு போனேம் பாரு ஏ யாருமே நீன்னு கேட்டு நா பாட்னு தண்ணி புடிக்க போயிட்டே ஆ அந்த விளாட்ல அவே அதுக்குனு முறுக்கிக்குனு அதாவ்து முறுக்கிக்கினு நான்தா போணு ஆனா முறுக்கிக்கினு அவே போய்ட்டா
ஓ ஓ சூப்பர்
எதாவது இந்த எட்த்துல யாரு கோவப்பட்டு ஓடி போயிருக்கணு நான்தானே?
ஆமா
போறா நா பின்னாடி வர்றே அதாவது ரோலே சேஞ்ச் ஆயிரு ச்சு அங்க எப்ப பாத்தாலு சேஞ்ச் ஆவுது அதாவது நா முறுக்கிக்கினு போலான்னு நெனச்சன்னா அவே முறுக்கிக்கினு போறா எப்ப பாத்தாலு.
ஓ அந்த மாரிதா இங்க நடந்துருக்கு
ஆ பொண்ணு முறுக்கிக்னா போச்சு நீங்க இல்லல்ல
ஆமா அதா ஆப் கொஞ்ச ஆப்போசிட்டா நெனச்சே அவ்ளதா வேற ஒன்னு இல்ல
அங்க எல்லாமே ஆப்போசிட்டாதா நடக்குது
நா கொஞ்சோ கண்டுக்கல அவ்ளதா மத்தபடி கொஞ்சோ கொஞ்சோ நா கொஞ்சோ ஓவரா பண்ட்டு இருந்தனா நேத்து
ம் ம் ம்
அதனால ரிவெஞ்ச் எடுத்தாப்புல நைட் வந்து பதனொன்ற மணி வரையு பேசிட்ருந்தோன்னு ஃபேக் பண்ட்டு இருந்தனா
ஆ ஆ ஆ ஆ
அவன்லா கத்திட்டே இருந்தா த ஆமா யே ஆ சேரி ஓகே ஆ ம் அப்டியே பேசிட்டு இருந்தனா திமிரா அவ்ளதா பாய் சொல்லிட்டு தூங்கிட்டே டென்சனாயிட்டா போல பிளாக் பண்ட்டாங்க எல்லாத்திலயு போய்ட்டு காலைல எழுந்து பாக்கறே அவ இன்ஸ்டா ஐ டி என்ட்ட இருக்கா இன்ஸ்டால போயிட்டு என்னடா இது ஸ்டோரி அவ இன்ஸ்டா ஐ டி என்கிட்ட இருக்கு
ம்
என்னடா இது இன்ஸ்டால நம்ம ஐ டி ய காணமே சொல்ட்டு தேடி பாக்கற அப்ப பிளாக்லிஸ்ட்ல இருக்கு
ம்
பிளாக் பன்னது பரவாயில்லக்கா எத்தன வருசம் மெசேஜ் தெரியுமா அதுல இருந்துச்சு மொத்த மெசேஜும் டெலிப் பண்ணிட்டாங்க மனசே கேக்கமா போயிடிச்சி ஓ செகண்ட்ல மொத்த மேசேஜம் போயிடிச்சு என் கிட்ட இருக்கு ஆனா என்னோட வீட்ல இருக்கு மாரி அப்றோம் காலையில பேசிட்டு இருந்தோம் இப்போ வந்து தா பண்ணிருக்காங்க போல
நான் வந்து டெல்ட் பண்ண பிரச்சனை இல் எனக்கு ஐடி தெரிய ஐடியோட பாஸ்வேர்ட் தெரியாது நா. வச்சுக்கிறது அதாவது நா வச்சிருக்கது மூணு நாலு ஐ டி வச்சிருக்கேன் எந்த போட்டு எது பாச எது எத போட்டுதுன்னே தெரில
ஆமா எனக்கு கூட பாஸ்வேர்டு தெரியாது இன்ஸ்டா ஐடி அவளுக்கு தான் தெரியும் என்னோட இன்ஸ்டா ஐடி பாஸ்வேர்ட்
ஆ அதான் நடுயுள்ள ஒருதடவ வந்து அதாது நா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தன் ஒரு பையன் மென்ஷன் என் ஸ்டோரிய மென்ஷன் பண்ணுன்னு கேட்டிருந்தான் என்கிட்ட அத வந்து நா இவங்கிட் சொல்லிட்டேன் இந்த மாரி அதனால அவ என்ன பண்ணா என் ஐடியா வந்து லக்கின் பண்ணி எனக்கு பா பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு அவ இது பண்ணி அதுக் ஓ டி பீ சொல்லு அப்டின்னு சொல்லி லாகின் பண்ணி அந்த பையங்கிட்ட போயிட்டு இவன் பண்ணிருக்கா நா பேசுற மாதிரி பேசி நம்பர் வாங்கிட்ட அந்த பையன்கிட்ட வாங்கி பசங்கிட்ட குடுத்துட்டான்
ஓ ஓ சூப்பரு
நாலு அதாது என் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டான் போல நம்பற
ஓகே ஷேர் பண்ணிட்டுக்கு அப்பனாச்சு காலு வந்து இருந்தா
கால் வந்து அவனுக்கு வந்து தரு என்னன்னு நடந்துச்சு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கல எதுக்குமே அ எப்புற நம்பருவாங்குன கேட் உ ஐடியில இருந்தே ஒ உன்ன மாரியே டெக்ஸ் பண்ணி வாங்கிட்டேன் அப்டின்டான்
ஓ ஓ அப்றோ என்ன சொன்னான் அந்த பையன்
அந்த பைய அது வந்து நம்ம நா வந்து அவங்கிட்ட நா மெசேஜே பண்ண மாட்ட அவனே பண்ணுவா நா எப்பனாதா ரிப்ளே பண்ணுவ நீ சொல்லி நா ரிப்ளே கூட பண்ண மாட்ட உட் உட்ருவ நா கண்டுக்கவே மாட்டனாங்களா
ஓகே
அவ ஏ ஐடி வெச்சுருக்குறதுனால வந்து அதா நா வந்து நா மெசேஜ்ல டெலிட் பண்ண மாட்ட பெருசா எதுமே யாரு கிட்ட ஃபோன் பண்ணாலு மெசேஜ் டெலிட் பண்ண மாட்ட அதுவே எனக்கு மைனஸ் பாயிண்டாவே இருக்கு அது யாரு கிட்ட போனாலு அப் அப்டியேதா இருக்கு மெசேஜ் மெசேஜ் எதாவது டெலிட் பண்ண மாட்ட இவ வந்து யார் யாருக் பாக்றோனு அந்த மெசேஜ்ல பச்சு முடுச்சுட்டு அவனே டெலிட் பண்ணி வெச்சர்றா ஐடி ஃபா அன் ஃபாலோ பண்ணியுட் ட்டுருவா எல்லாரு ஐடி அன் ஃபாலோட் அதாவது ஆனா பாயிஸ் பண்ற வேலதா
ஆ ஆமா நானு அதா பண்ணுவ எப்டியோ நறையா ஃபாலோ பேஸ் வரு மெசேஜ் வரு
ஃபோலோ அது ரெக்வஸ்ட் இல்ல ரெக்வஸ்ட்ட கேன்சல் பண்ணா நா ஃபாலோ பண்ணிருந்தவனே அன்ஃபாலோ பண்ணி உட்டா ஆளு
ஓ ஃபாலோ வழங்குல்லா யாராரு இருக்க மாட்டாங்க அ இருந்தாலு நா டெலிட் பண்ணி உட்ருவ அந்த ஐடில ஃபாலோ வேர்
எனக்கு எனக்கு எங்க ஸ்கூல் படிச்ச பசங்க அதெல்லா இருக்குமா உள்ள நா போய் பாக்குற எல்லாமே ஃபாலோ பேக் குடுக்கல எல்லா என்ன ஃபாலோ பண்ணிக்கிறாங்கன்னா எ ஃபாலோபக்கே நா வந்து இது பண்ல பாத்தா தலைய வந்து ஃபான்ச் ஃபாலோ பண்ணி விட்ரு
சேரிங்க சூப்பர் ஆமா எல்லாரு அப்டிதாம் பண்ணுவாங்க நானே அப்டிதா பண்ணுவனா பாத்துக்கோ யார கேட்டு நீ பண்ண அப்டின் கேப்பாங்க வந்து
ஆம்மா
அவளதா டென்ஷன் ஆய்டுவாங்க அவள தா அதுக்கு கொஞ்ச பேசாமன்ட்ருவே
அதாவது ஏ ஐ டி நா யூசேஜ்ல இருதோ இல்லையோ அவே நல்லா யூசேஜ் பண்ணு இருக்கா உகாஜின்னு
நானு பேசினு இருந்தேன் எனக்கு கொஞ்ச போர் அட்சின்னா யாராச்சு பசங்க கிட்ட நா பேசினுருப்பே
அப்டியா
அப்பறோ எப்ப போறடிக்குதோ திரம பிளாக் பண்ட்டு விட்டு போயிடுவே டெலிட் பண்ட்டு
அ அது மாரி
ஜாலியா இருக்கு நாங்கலா ஆனா ஒரு பிராங்க் பன்ட்டாங்க ப்ராங்க் ர ஒன் பண்ணாங்க எனக்கு செம பிரான்க்கு சான்ஸ் சே இல்ல அது பிராங்க்னு குழந்தைக்கே தெரியு அந்த மாரி பிராங் பண்ணாங்க கண்டுபிடிச்சுர்லா அந்த மாரி பிராங் அப்பதா சண்ட போயிட்டு இருந்தா
உ
ஆ இவ்ளோ நேரோ நா இவ இவனோட ஃப்ரெண்டு ஒரு பையே வந்து அவ காலேஜ் பைய அவ கிளாஸ் உ அவ வந்து ஏதோ பொண்டாட்டி வச்சிருந்தா போல அந்த ஐ டில இருந்து எனக்கு ஃபாலோ வேற கொடுத்தாங்க அத்தன டைம்ல ரெண்டு பொண் ஐ டி ல இருந்து ஃபாலோ ரெக்யஸ்ட் வந்தா யார் தா வந்து ஆ அது ஃபேக் ஐ டிலனு தோனு ஃபேக் ஐ டினு தான தோணு எல்லாருக்கு அந்த அந்த மூல கூட அவங்களுக்கு கிடையாது என்ன பண்றது
உ
மெசேஜ் பண்ணிட்டு எந்த பொண்ணாச்சு ஃபாலோ ரெக்யஸ்ட் குடுத்தா அடுத்தஸ் செகண்ட் வந்து மெசேஜ் பண்ணுவாங்களா
உ உ
அவங்க பண்ணாங்களே அதுலயே தெரிஞ்சிச்சு எனக்கு ஓ இவங்கதா போல அப்படின்னு சொல்லிட்டு
ஆ
அப்புற பாத்தா நம்ம பசங்க தா நம்மளுக்கு டிஃப்ரன்ட்டா ரெக்யஸ்ட் கொடுத்து மெசேஜ் பண்ணிருக்காங்க
உ
உண்ண கண்டுபுடிச்சி ஃபன் பன்னிட்ருந்தோ
சேரி
நல்லாருந்துச்சு நா கட் பண்ட்டு கால் பண்றே ஆமா